ஹலோ ப்ரோ ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே இப்ப என்னா பண்றீங்க நீங்க
ஆ ஓர்க்தா ப்ரோ பண்ணிட்ருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க
நான் இப்பதா காலேஜு
கம்ப்ளீட் பண்ணீங்களா
ஆ
என்ன முடிச்சீங்க ப்ரோ ஏதோ ஆஹ் யூ ஜிதானே பீ டெக்கா சூப்பர் பரோ
நீங்க
நா சி நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ
காலேஜ் ஜாயின் பண்றிங்களா
இல்ல ப்ரோ நா முடிச்ட்டே
நீங்ளு முடிஷ்ட்டீங்ளா
ஆமா ப்ரோ
முடிஷ்ட்டு இப்ப எந்த ஒர்க்கு போறீங்க
அ டேட்டா அனலிஸ்டா இருக்கே ப்ரோ
எவ்ளோ சேல்ரி தராங்க
கம்மிதா ப்ரோ இது சின்ன ஒரு ஸ்டாட் அப் கம்பெனி தா
ம் நீங்க இப்பதா ஃபஸ்ட்டு போறீங்ளா
ஃப்ரெஷர்லா இல்ல ப்ரோ நா‌ ஒர்க் பண்ணியிருக்கே நா வந்து சிக்ஸ் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ்
ஸிக் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து
அ ஆமா ப்ரோ நீங்க இப்பதா முடிச்சீங்ளா ஐடி தானே நீங்களு சூப்பர் ப்ரோ வனா யூனிவர்சிட்டி போடு தானே
ஆமா
சூப்பர் ப்ரோ இன்டன்ஷிப்ல்லா அட்டென் பண்ணீங்ளா
ம் இன்டன்ஷிப் எங்க பேருக்கு மட்டு சட்டிஃப்கேட் வாங்கி வெச்சுக்ன
ஓகே ஓகே என்ன என்ன ரோல் வந்து ட்ரை பண்ணிட்ருக்கீங்க
எதுவு இப்போதிக்கி பண்ல இப்போ உன்னோ த்ரீ மந்த்திருக்கு முடிக்கிதுக்கு
ஓ ஓகே ஓகே ஓகே ப்ரோ
லாஸ்ட்டு செம் மட்டு ஒண் இர்க்கு மீதி எல்லா அரியர்லா முடிச்சாச்சி
சூப்பர்
இப்ப இன்டன்ஷிப்புக் பதில் சும்மா பாட் டைம் ஜாப் எத்னா வேலைக் போய்ட்ருக்கே
ஓகே
நீங்க எந்த ஏரியால ஒர்க் பண்றீங்க
இல்ல ப்ரோ எனக் ஆஃபீஸ் வந்து சென்னைல
அ
சோ இப்போ ஒர்க் பண்றதே வீட்ல
ஓ ஓம் ஃப்ரம் ஒர்க்கா
ம் ஆமா ப்ரோ
எப்பி ஒர்க்கல்லா ஓகேவா
ஒர்க் ஓகேதா ப்ரோ ஆக்ச்வலி நா இப்ப ஒரு இப்ப ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்ன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சு ஒர்க் பண்ணே சோ கேப் விட்டுட்டு அ ஒர்க் பண்ணே அதுல வந்து பாத்தீங்ன்னா அது ஒரு ஃபாரின் பேஸ்ட்டு கம்பெனி ப்ரோ அ அ ஒரு ஃபாரின் கம்பெனி அதுல என்னன்னா ஆ ட்ரான்சப்ஷன் வந்து ட்டு பாரு எப்டீனா ட்ர அ யூசர்ல்லா இருக்காங்க பாத்தீங்களா இப்போ ஒர்க் பண்றாங்க ஒர்க் க் பண்றவங்களுக்கான பேமெண் ப்ராசஸ் பண்றது அவுங்களுக்கு சரியா ஒர்க் பண்ணியிருக்காங்களா அ அவுங்களுக்கு அதனோட பேமெண் வந்து ப்ராசஸ் பண்றதுல இருந்தே பட் ஆனா அது வந்து நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்டு மாறி மாறி ஒர்க் பண்ணனு ஒர்க்கிங் அவர்சோ ரொம்ப அதிகோ ஐ திங்க் ட்வெல் ஹவர்ஸு சேல்ரி வேற கம்மி ப்ரோ ட்வெண்டி தா ப்ரோ அதுல பட் ஆனா பர்ஃபாமன்ஸ் போனஸ் அப்டிப்டீன்ட்டு நெறைய குடுக்குற மாரி இருந்துச்சு சோ அப்றோ அது எனக்கு அது கன்வினியன்டா இல்ல ப்ரோ டே ஷிஃப் தா பட் ஆனா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப எப்டி சொல்றது அ
ப்ரெஷ்ரான்ச்சு
ஃப்ரெஷருன் இல்ல ப்ரெஷரு தா ப்ரோ ப்ரெஷர் ஒர்க்ல ப்ர்ரெஷர் இல்ல ப்ரோ பட ஆனா அந்த கண்டினியூஸ் தா அந்த டுவல் அவர்ஸ் நம்மளால இது பண்ணிக்க முடியல சோ கேப்னாலயே இது பண்ண முடியல அவங்க ப்ரெஷர் ச அவங்க சைடலயு எதுவு ஒரு ப்ரெஷரு குடுக்கல பட் ஆனா கொஞ்சோ ஒரு கேப் விட்டாலோ ஆ ப்பஸ் டக்குன்னு கரண்ட் கட் ஆயிட்டு அ ஒய்ஃபை க ஒய்ஃபை அது கனெக்ட் பண்ண முடியல லேப்ல சார்ஜ் இல்ல சோ அந்த மாதிரி இதுல வந்து ஓவ எப்டி சொல்றது கொஞ்சொ கேப்பிட்டாலே கால் அடிச்சுட்டே இருக்காங்க ஏங்க கரண்ட் போயிடுச்சுன்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு எடத்துல வந்துட்டு அது அவ்ளோவா இல்ல நீ கம்மியா வண்ணன் நீங் நம்ம கம்மியா ஒர்க் பண்ணா கூட அதுக்கான பேமெண்ட் வந் ல அன்னைக்கு வந்துரு நமக்கு சேலரி குடுத்துருவாங்க அதுலல்லா ப்ராப்ள இல்ல ப்ரோ பட் ஆனா எனக்கு அந்த டே ஷிப்ட் நைட் ஷிப்ட் ஆனா எனக்கே யோசிச்ச ப்ரோ எப்டி எனக் ஃபாரின் லாங்குவேஜ கத்துக்கிட்டு எப்டி ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு
நீங்களு ஃபாரின் லாங்குவேஜ்லதா பேசணுமா?
இல்ல இல்ல இங்கிலீஷ்தா ப்ரோ நம்ம ப க பேசுறதெல்லா இங்கிலீஷ்தா பட் ஆனா அங்க கொஞ்சொ கிரியேட் பண் லா குரூப்ஸ் எல்லாமே வந்து அந்த கன்ட்ரி லாங்குவேஜஸ்ல இருக்கு
ம் ம்
சோ டே ஷிப்டுக்கு தனி அட்டண்டன்ஸ் போடுறதுக்கான ஒரு குரூப் இருக்கு அ நைட் ஷிஃப் டுக்கு தனியா அட்டன்டன்ஸ் போடுறதுக்கு இருக்கு சோ மீட்டிங் தனி ஆப் இருக்கு மீட்டிங்கு தனி அ சாப்ட்வேரு அதுக்கப்பறொ ஆ வி பி என் தனியா யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்பறொ எல்லாமே வந்து அந்த கம்பெனி பேஸ வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆ இது பண்ணி அ ஒர்க்கர்ஸ்கு குடுக்கறதுதா
நீங்க எந்த ஊர் ப்ரோ?
நாங்க பாண்டிச்சேரி பக்கம் ப்ரோ.
பாண்டிச்சேரி எந்த காலேஜ் படிச்சீங்க?
நா எஸ் ஆர் எம் ப்ரோ
போ சென்னை எஸ்
ஆ சென்னை காட்டாங்கொளத்துருல
இ இன்ஜினியரிங்லேவா
ஆமாம் ப்ரோ
உங்களுக்கு எஸ் ஆர் எம் ல படிச்சதே நல்ல ஒர்க் கெடச்சுர்க்குமே
கெடைச்சுது பரோ இல்லன்னு சொல்லல
ம்
நா அதெல்லா பெரிய அப்ப கன்சிடர் பண்ணிக்கல ப்ரோ அது அதோட இம்பார்ட்டன் எனக்கு அப்ப தெரியல
ம்
சோ அப்டியே போனது போச்சு அப்டியே நானாதா ரிலிவாகி வந்த ப்ரோ அதுல ப்ராப்ளம் இல்ல ஆக்சுவலி அவங்களே சொன்னாங்க ஆ போகக் கூடாதுன்ற மாதிரிதா அவங்களு இது பண்ணியிருந்தாங்க பட் ஆனா அது வந்து ஃபஸ்ட் டைம் சொன் னாங்க அ அ இது மாரி இருக்கணு ஒர்க் பண்ணணு அப்படின்ற மாரிதா சொன்னாங்க. நெக்ஸ்ட் சொல்லும் போது ஆ இல்ல நா ரிலீவ் ஆகிக்கிறேன்ற மாதிரி எதுவுமே சொல்லல ர ரிலீவ் லெட்டர் மட்டு குடுத்துட்டு மெயில் பண்ணிட்டு அப்டியே நா சொல்லிட்டு வந்துட்டே
நல்ல பிளேஸ்மெண்ட்ல்லா பண்ணி தருவாங்கலாங் ப்ரோ அவங்க
ஆ அதெல்லா தருவாங்க ப்ரோ
ஓகே ஓகே நீங்க வேல்ஸ் ப்ரோ சென்னை வேல்ட்டுக்கு வேல்ஸ்ஸெல்லா
சென்னை வேல்ஸ் வேஸ் தான சொல்றீங்க ஆ நல்லாதா இருக்கும் ப்ரோ அதெல்லா நல்லாதா இருக்கு அப்டித்தா சொல்றாங்க சப்போர்ட் இருக்கு ப்ரோ சோ நமக்கு எந்த மாதிரியானா ஆனா அதுலயு நெறைய பேரு வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் இல்லன்ற மாதிரி கோர்ஸ்ல்லா வந்து படிக்கிறாங்க தா ப்ரோ வெளில வந்து ஐ டி கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்றோ அதுல இருந்து ஜாப்பு தேடி போற மாரியு இருக்கு ஆனா எனக்கு தெருஞ்சு என் ஃப்ரெண்ட் ஃப்ரண்டு ஒருத்தவ ப்ரோ அவெ இப்ப எம் சி ஏ தா முடுச்சா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடின் நெனைகிறே எம் சி ஏ முடுச்சாங்க அவுங்க வந்துட்டு அது சீனியர் ப்ரோ சி முடுச் ச்சாங்க முடுஸ்ட்டு குவி தெரியுமா ப்ரோ அதுல வந்துதா டெவலப்பரு தா அவே ஆக்சுவலி டெவலப்பர்க்கு தா படுச்சா அ ஒன் லாக் சம்திங் ஒன் அண்ட் ஆஃப் இது ஸ்பெண்ட் பண்ணா ஆ பண்ணிதா படுச்சா பட் ஆனா அங்க கேம்பஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணவே இல்ல அவ்ங்களுக்கு
இது
வீட்ல தா ப்ரோ படுச்சா அவே ஆன்லைன்ல பட் ஆனா அவுங்க இந்த பீஸ் பே பண்ற வரைக்கு தா அவுங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்த மாதிரி இது பண்ணிருக்காங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்றோ வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல அவனுக்கு சோ அவனாவே ஆமா இல்லல்ல குவி ப்ரோ
ஆ ஆ
குவில முடுச்ட்டு அதுக்கப்பறோ அவே என்ன பண்ணா அவனாவே ஃப்ரண்ட் மூலியமா ஒரு இது டெவலப்பரு தா பட் அது ஒரு சின்ன கம்பெனி தா ஸ்டார்ட் அப் கம்பெனி மாரிதா வச்சுக்கோங்களே அந்த கம்பெனில போய் அவே இவனோட தெறமைல அதுல ஜாய்ன் பண்ணா சேலரி கேட் டீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆய்டுவீங்க வெறும் பதினாலாயிரோ டெவலப் இருக்கு பட் ஆனா அவே அந்த இதுக்கெல்லா போவா ப்ரோ காலேஜுக்கு செமினார்கலா போய்ட்டு
ம் ம்
சோ அப்டிதா அவனுக்கு போய்ட்டு இருக்கு நீங்க எப்டி கோர்ஸ் பண்றது மாரிதானா ப்ரோ
இல்ல அடிஷ்னல் கோர்ஸ் கொஞ்ச பண்ணனு
கண்டிப்பா பண்ணுங்க நீங்க ஆன்லைன் மோட விட ஆஃப்லைன் மோட்ல பண்ணுங்க சோ அதுதா அவளுக்கு ஆஃப்லைன்ல பண்ணுங்க டேரக்டா போய்ட்டு பண்ற மாரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக் கு ஏன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா அதுக்கான சப்போர்ட் கெடைக்குமான்றது தெரியல பட் நீங்க டேரக்ட் டா போனீங்கன்னா நீங்க பாத்து பேசுறது எல்லாமே ஒங்களுக்கு சப்போர்ட் இருக்கு
ஆமா ஆமா
சோ நீங்க என்ன ரோல் ப்ரோ இது என்ன என்ன ரோல் வந்து ட்ரை பண்ணிட் டிருக்கீங்க ஒர்க்குல
ஒர்க்ல வந்து சும்மா எஸ் டி கொரியர் இருக்குங் இல்லயா
ஓகே
அது சும்மா பார்ட் டைம் ஜாப்பா போய்ட்டு இருக்கே
சூப்பர் ப்ரோ பரவால்ல பார்ட் டைம்லா போய்ட்டிருக்கீங்க
அது வேலைக்கே போறதில்ல அது சும்மாதா போய்ட்ருக்கேங்க
பரவால்ல ப்ரோ பரவால்ல
சேரி இப்போ த்ரீ மந்த்து பேங்ளூர் போய் கோச்சிங் கத்துக்கணு
இப்ப நீங்க எங்க படிக்கிறீங்க சென்னையா
ஆஹ நா சென்னை இல்லைங்க தருமபுரி
சூப்பர் ப்ரோ இது தருமபுரி ஆ கிருஷ்ணகிரி
ஆ
அந்த சைட் தான ப்ரோ இருக்கு அது
ஆமா ஆமா
ஓகே ப்ரோ ஷோர் ப்ரோ பாண்டிச்சேரினா அது இல்ல ப்ரோ அது கடலூர்னு சொன்னா தெரியுமா ப்ரோ ஒனக்கு
ஆ தெரியுமே
அதுதா ப்ரோ நீங்க வந்துட்டு அந்த சைட் ப்ரோ கடலூர் ப்ரோ பட் ஆனா இப்ப நெறைய பேருக்கு பாண்டிச் சின் சொன்னாதா தெரியு கடலூர்ன் சொன்னாலு தெரியாது ப்ரோ
அ எனக்கு தெரியு கடலூரு
அதுதா ப்ரோ
ம் சென்னைக்கு வருவீங்ளா அப்பப்ப ஒர்க்குக்கு
இல்ல ப்ரோ ஆஃபீஸ்ல சொன்னாங்கனா வருவே ப்ரோ சோ அந்த மாரி டைம்ல
எங்கெருக்கு ஆஃபீஸ் எந்த ஏரியால இருக்கு
ஆக்சுவ்லா அது திருவான்யூர் ப்ரோ
அங்க திருவான்மையூர்லதா வேல்ஸு இப்ப புதுசா ஒரு ப்ரான்ச் ஓப்பன் பண்ணிருந்தாங்க
ஆமா ப்ரோ ஏ வேல்ஸு கேக்குறீங்க நீங்க வேல்ஸா
தம்பி ஒருத்த சேத்தா நேத் தா
சூப்பர் ப்ரோ நல்லாதாங்
ம் செம்மையா ஐ டி கம்பெனி மாரி கட்டி வெச்சிருந்தாங்க உள்ள போய் பாத்தா எல்லாமே இருந்துச்சு
அதெல்லா இருக்கு ப்ரோ பட் ஆனா ஃப் என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ இருக்காங்க
அவ பி எஸ் சி இது ஏ டி எஸ்
உங்கிட்ட இல்ல ப்ரோ அதோட ஒரு பைய இப்ப ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ப்ரோ ஓகே ப்ரோ நா அவனுக்கு அடுத்த கால்ல கண்ட்டினியூ பண்லா ப்ரோ
ஓகேங்